இப்ப இப்பதாகேக்கு இப்பதாங்க கேக்குது இப்பதா கேக்கு
எப்டி இருக்கீங்க நல்லா இருக்
ஆஹ் நல்லாரிக் கே நீங்க எப்புடி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே சாப் டிங்ளா காலே உணவு
காலை உணவு சாப்டாச்சு நீங்க சாப்ட்டீங்களா
ஆஹ் இப்பதா சாப்ட்டு முடிச்சோ ஏனா கொழந்தைக ஸ்கூல்லா போய் டாங்க இப்ப அவுங்கள அனுப்பிட்டு நம்ளுக்கு ஃப்ரீயா இருக்கட்டே அதுக்கு பொறவு வீட்ல எல்லா கிளீன் பண்ணிட்டு இப்ப சாப்புடுறதே இவுங்ளாள ஒரு பத்து மணி ஆய்டுது எனக்
அஹ் அப்புடிங்கெளா அப்புடிங்கெளா நா ம் நா ஆனா நா இப்போ வேலைக்கு போய்ட்ருக்கே தென் நைட்ஷிஃப்ட்டு பாத்துட்டு வந்து இப்பதா சாப்ட்டு முடிச்சேங்
ஓகே ஓகே எனா இப்போலா ஆமா இப்பல்லா என் னன்னா நேரத்து டைமுக்கு வந்து நம்மோ ஃபுட் மதிப்பே குடுக்கிறதில்ல ஏனா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கனா அம்மா அப்பாலா நாலு மணி ஆஹ் நால் மணிக்கு எந்திச்சிருவாங்க இல்லனா என்ன பண்ணுவாங்க அஹ் நாலு அஞ்சு மணிக் ழிச்சிருவாங்க ஆனா அனா நம்ம தூங்குறது லேட்டா தூங்குறோ எந்திக்கிறதுமே
லேட்டா தா எந்திரிக்கிறோ கண்டிப் பா கண்டிப்
சாரி ஏனா நம்மு நேர என்பது வந்து நம்ம வாழ் க்கில வந்து ஒரு முக்கிய மதிப்பு ம மதிப்பான சொத்துந்தா சொல்லுவோ ஏன்னா இன் எ எல்லாமே இன்னை இங்யெந்து நம்ம எதாவ்து ஒரு பொருளு வாங்க முடியில்ல அப்புன்னா நம்ப நாளைக்கு வாங்கிறலா அதே மாரி வந்து நம்மள் இங்கே சாப்ட முள்யா பொருள்ள அது நாளைக் கூட பண்ணி சாப்புல்லா ஆனா நேரம் மட்டு வந்து நம்ளுக் வந்து போனது போனதுதா திருப்பி கெடைக்காது ஏனா என்ன எதோ ஒரு பைசாவ எலந் இருந்தாலு செரி நம்ம பணத்த இழந்தாலு சொத்த இழந்தாலு வந்து மீண்டும் வந்து நம்ம சம்பாதி ச்சுருக்கலாம் ஆனா வந்து நம்ம இழந்த நேரத்த தமன் வ என்ன மீண்டும் பெறவே முடியாது ஏன்னா நம்ம வந்து அதனால என்ன பண்ணணு சரி நேரத்தை வந்து சரியா பயன்படுத்தணு அது போக மட்டுல்லாம நேரத்த வந்து மதி யூகத்து கோம் வாழ்கைல வந்து ஒரு முன்னே டோ அடையறதுக்கு வந்து சொன்னா நம்ம வந்து நம்ம நேரோ எ எந்த மாதிரி ஒரு நெறைய நெறைய பெரிய பெரிய போஸ்ட்டிங்ல இருக்கிறவங்க பட் பெரிய பெரிய அவார்டு வாங்கினவங்க நிறைய என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நீங்க கேட்டு பாருங்க அவங்கட்ட நீங்க எப்படிலா நேரத்த செலவுபடுத்துரீங்க அவங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் கூட டைம்ஸ் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து நேரத்த வந்து இந்த பத்துனுமுஸ் திரி வேறத பண்ணலாமே அப்பிடி சொல்லி அந்த மாரிதா யோசிச்சு சிப்பாங்கள தவிர டைம் வந்து வீணாக்க மாட்டாங்க நீங்க சொல்லுங்க கொஞ்சம் இத பத்தி
ஆஹ் உண்மை நீங்க சொன்ன மாதிரிதா முன்ன காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம அம்மாப்ப இப்பயே இருக்கட்டு அம்மாவை பாார்த்தீங்கன்னா எங்க வீட்டுல அம்மாவா இருக்கட்டு காலையில நாலு மணிக்கே எழுந்திரிச்சிருவாங்க வேல இருக்கு இல்லா அதாண்டி நாலு மணிக்கே எழுந்திரச்சு வீடு தெளிச்சு கோலம் போட்டு ஆரம்பிச்சிருவாங்க நம்மளுக்கு நம்ம இப்டி எப்படி துங்ரோ நீங்க சொன்ன மாதிரி கரெக்டான நேரங்கள தூங்கறத இல்ல அதனால உடல்நில பாதிக்கப்படுது கரெக்டான்ன நேரத்துக்கு எந்திரிக்க இருந்ததில்ல நம்ம ஒரு பழக்க வழக்கத்தயே மாத்திடோ சாப்பற நம லேட்டா எந்திரிக்கரனால சாப்படுற நே ங்லம் மாறது அதனால உடல்நிலை பாதிக்க நீங்க சொன்ன மாதிரி அதே மாதிரி நேரத்தோட மதிப்பு நேர வந்து ங் றய பேரு இப்ப முன்னேற முன்னேற்றம் முன்னேறாம இரு கங்கனு நினைக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள் படிக்கிறதா இருக்கட்டோ ஆஹ் ஆனா டைமுக்கு கரெக்டான நம்ம நேரத்த வீணாக்காம அதுக்கான எஃப் போர்ட் போட்டாலே அதுல ஒரு நமக்கான சக்சஸ் கிடைக்கும்னு நெனைக்கிறேன்
கண்டிப்பா ஏன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரிதான் மாணவ துலா இருந்தாலு செரி ஏன்னா அன்றன்றைக்கு உள்ள பாடத்த வந்து ஒரு நேர நேரம் வந்து ஒதுக்கிட்டு அன்னைக்குள்ள பாடத்த வந்து நம்ம படிச்சாலே நல்ல மதிப்பெண் வந்து பெற முடியு ஏன்னா ஆஹ் இப்போ இல்ல நான் இப்பெல்லா படிக்க மாட்டேன் நான் டைரெக்ட்டா முழுஆண்டுக்கு மட்டு தான் படிப்பேன் அப்டின்னு சொல்லி படிக்கிறவங்க ஒரு ஒரு சில ஸ்டூடெண்ஸும் இருக்காங்க அந்த மாதிரி படிக்கப்ப வந்து அவங்க வந்து புஃல் புக்குமே படிக்க மாட்டாங்க அவங்க என்ன யோசிப்பாங்க நம்ம பாஸ் ஆகுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அத பாத்து மட்டும் தான் படிப்பாங்க தவிர ஃபுல் புக்கு அப்புறம் வந்து அவுங்களுக்குள்ள நாலேஜே அந்த புக்கல உள்ள நாலேஜே இல்லாம ஆயிரும். அதே மாரி நான் என்ன சொல்றேன்னா வேலை செய்பவர்களா இருந்தாலும் ச சரி நேரத்தை வந்து கரெக்டான டைம்ல வந்து பின்பற்றுனா மட்டு நா தான் வெற்றி இல க்க வந்து அடைய முடியும் ஏன்னா தினசரி வேலைக்கு வந்து திட்டமிட்டு தான் செல்லணும். இப்ப பாருங்க லே இப்போ இப்போ வந்து பெண்களுமே வேலைக்கு செ ல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நைன் ஓ கிளாக் வந்து ஆபீஸ்ல இருக்கணும். எப்போ பேங்கோ இல்லனா ஏதோ ஒரு ஆபீஸ் எந்த மாரி டீச்சர்ஸோ டீச்சர்ஸா இருந்தா எய்டோ க் க்ளாக்கே ஸ்கூல்ல இருக்கணும். அந்த மாரி இருக்க போற எ பேங்குனா ஒரு பத்து ஒன்பதரை வர டைம் ஒன்பதரைக்கு இருக்கணும். ஒன்போது பத்து மணிக்குள்ள இருக்கணும்னு நினைச்சுக்கோங்களே. பத்து மணிக்கி ஓகே அவுங்க லேட்டா கூட எந்துருச்சு சமையல் பண்ணி அரேஞ் பண்ணி போலாம் இதுவே ஸ்கூல் டீச்சரா இருக் இப்போ வந்து அப்டி ஓக் கேன்வாஸ் சொல்ல முடியாது ஏன்னா அவுங்க ஈவினிங் அவ்ளோ ஸ்கூல்லயோ சரி எந்த ஆபீஸ் லைன்லருந்து உமன் வந்து வேல பாத்துட்டு திருப்பி வீட் டுக்கு வந்து அவுங்களா தான் வந்து ஈவ்னிங் ஏன்னா லாங் டைம் டிரவலா இருக்கப்ப வந்து அவுங்க வீட்டுக்கு வந்து நைட்டே எட்டு மணிக்கு தான் வந்தாங்கன் னா அவுங்களால வந்து சமைச்சு சாப்டுறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். இதுனால நெறைய பெண்கள் இல்லன்னா ஆண்களா இருந்தாலும் சரி எல்லாரும் என்ன பண்றாங்க அப்டின்னா காலேலயே எந்திருச் ச்சு வந்து ஈவ்னிக்கும் சேத் த்து ஏதாவது அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போயிருந்தாங்க ஏன்னா கொழந்தைக ஸ்கூல் விட்டு வருவாங்க ஏன்னா நெறைய இங்க எங்க பக்கத்து வீட்ல வந்து ஒரு கவர்மெண்ட்ல தான் வேல பாக்குறாங்க. அவுங்க ஸ் சொல்லுவோ நா ஒரு சிக்ஸ் தட்டிதா எழு ச்சு வாக்கிங் போவேன். அவுங்கள இது ஒரு ரெண்டு மாசம் ஆய்ட்டு நான் பாக் கவே இல்லங்க இந்த ஏரியாவுக்கு வந்து ரெண்டு மாசம் ஆயிட்டு நான் பாக்கல அவங்கட்ட கேட்க போ என்ன சொன்னாங்க அப்டின்னா இல்லமா இன்னைக்கு லீவு கொஞ்சோ எல்லா தூங்கிட்டேன் ஏல்ரே ஆயிட்டு அப்டின்னு சொன்னாங்க பரவாயில்ல ஆன்டி நான் உங்களனால உங்கள பாக்கவே இல்லேன்னு சொல்லப்போ அவுங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு ரொம்ப தூரமா இங்க வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போற மாரி எனக்கு வேல ஜாப் இருக்குமா என்னச்சு கவுர்மெண்ட் ஜாப் இன்னு ரெண்டு வருஷம் தா இருக்கு இல்ல நா டிரான்ஸ்ர் நெறைய வருஷோ இருந்தா கூட நா டிரான்ஸ்பபர் வாங்கி வந்துருவே அதுக்கு நெறைய பைசா கேக்குறாங்க ப்ப சொன்னாங்க அப்போ நான் மூணு மணக்கு எந்திப்போமா மூணு மணிக்கு எந்திச்சு இதெல்ல பெருக்கிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணுவே எல்லா சமையல் பண்ணி வச்சுட்டு வீட்ல அவங்க கொழந்தகளுக் சமையல் பண்ணி வச்சிட்டு நா போய்டுவே சாய்ங்காலம் திருப்பி வருவே சாயங்காலோ வர்றதுக்கு எட்டு மணி ஒன்பது மணி ஆயிரு இருக்கு ஏனா காலையிலயே சேத்து பண்ணி வச்சுட்டு ஏதாவது ஃபிரிட்ஜ்ல வச்சு வச்சு இல்ல குழந்தைல வந்து இத வச்சிருங்க இல்லைன்னா ஈவினிங் சூடு பண்ணி வச்சிருங்கன்னா அந்த மாரிதா ஒரு சிலவங்க லைஃப் கூடவே இல்ல என்னால பண்ண முடியலன்னா நாங்க வந்து கடையில வாங்குவோ ஏன்னா ஒவ்வொரு டைம் வந்து நம்ம நேரத்த மிச்ச பிடிச்சு வேல பாக்க போ வந்து ஏன்னா நா சீக்கிரோ எந்திரிச்சிருவே பஸ்ல போம்போது நா கொஞ்சோ தூங்கிடுவே அந்த மாரி சொல்றாங்க அவங்க
அது கண்டிப்பா கண்டிப்பாங்க அப்ப பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொல்ற மாரி பியே அந்த நேரத் கரெக்டா பயன்படுத்தினா மட்டும்தா நம்ம வா வாழ்க்கையில அடுத்தடுத்த செயல்கள் நகரவே செய்யுது இப்ப நம்ம அவங்க சொன்ன மாரி தூரத்துல வேலைக்கு போறவங்க அதுக்கேத்த மாரி நேரத்தை திட்டமிட்டு அதுக்கேத்த மாரி கரெக்டான டைமுக்கு வந்து சமைச்சாதா அவங்க வீட்டுல உள்ளவங்க சாப்பிடு அவங்கதா அங்க இருந்து போயிட்டு இப்ப நீங்க சொன்ன மாரி டீச்சர் வேலைக்கு போனவங்க எட்டு மணிக்கு வந்து அவங்களால முடிஞ்சாதா சமைப்பாங்க இல்லைன்னா என்ன பண்றது ஒரு நாள் வெளியே வாங்கி சாப்பிட்டுதா ஆகனு அந்த மாதிரியும் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா அந்த சின்ன பசங்க எல்லா இப்ப சின்ன பசங்கன்னனு வுடுங்க நம் நமளே இப்ப நேரத்த மதிக்கிறதுல்ல ஒவ்வொருங்க இப்ப இப்ப இருக்கிற நேரத்த இப்ப ஏதோ ஒரு மொபைல் பாத்தோ இல்ல வேற ஏதோ பண்ணிதா கழிக்கிறமே தவிர ஒரு புக் படிக்க க்கலா இல்லாத்த புயோஜனமா ஏதோ படிக்கலா இப்ப அந்த மாரி ஏதோ பண்ணி கழிக்கல இப்ப நம்ம இப் இப்ப நம்மள அந்த ந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல நமக்கு தெரியிறது இல்ல அந்த நேரத் தோட மதிப் இப்ப நம்ம கூடேயே இருக்கிற ஒரு பைய அவ படிச்சட்டு இருப்பா ஒரு எக்ஸாம்ஸ் பிப்பேர் பண்ணிருப்பா நம்ம சு சும்மா வேறு ஏதாவது ஒன்று பண்ணிருப்பா அவ ஒரு பாஸ் ஆகி ஒரு நல்ல நெலமையில போய் உக்காரும்போது தா நம்மளுக்கு தெரியுது அவ அப்ப அந்த நேத்தை எவ்ளோ கரெக்டா பயன்படுத்தியுருகக நம்ம பயன்படுத்தல வீணாக்கி இருக்கோ அவ இப்ப நல்ல சம்பளத்த இருக்கா நல்ல வேல இருக்கா நம்மளு அதே மாரி ஒழுங்கா பயன்படுத்திருந்தா இப்ப நல்ல எடத்துல இருந்திருகலா அப்ப நம்ம அத கடந்து போனதுகப்புற தா ஃபீல் பண்றமே தவிர அப்பப்ப டையத்த கரெக்டா யாருமே மேக்ஸிமம் பயன்படுத்தறதில்லன்னு நெனைக்கிறே நா அது இல்லாம இப்பெல்லா அந்த வ வேலைக்கு போறதா இருக்கட்டு எல்லாத்திலுயுமே இந்த நேரத்தோட பன்ஜீவாலிட்டியோட இருந்தா அதுக்கான ஒரு மதிப்பு நம்ளுக்கு கரெக்டான நம்ளுக்கான அ சன்மானமு கெடக்குன்னு நா நெனக்கறேங்க
கண்டிப்பா ஏன்னா என்னோட கொழந்தைகள்ட நா சொல்றது உண்ம அதா, ஏனா உனக்கு இன்னு ஸ்கூல் ரீ ஓபன் ஆகல நாளைக்குதா ஆ அவ்ள இவ்வள நாளு அவங்க வந்து லி ஒக் வெகேஷன் லீவுல இருந்தாங்க ஓகே நீங்க தூங்குங்க செவன் ஓ கிளாக் வர தூங்குங்க எயிட் ஓ கிளாக் தூங்க நா வந்து டைமிங் வந்து உங்களுக் குடுக்குற ஏன்னா ஒரு மாச ஃபிரி நீங்க என்னா ஸ்கூல் டைம் போனா உங்களுக்கு வந்து ஃபிரி டைமே கெடைக்காது போய்ட்டு ஃபை ஓ கிளாக்கு வராங்க அப்றோ ர ரெப்ரஷ் ஆவுதாங்க ஏதா வெளையாடுதாங்க அவங்களுக்கு ஏதோ அந்த வெளையாடுறதுக்கோ எதுக்கு நேரம் இல்ல இப்போ நீங்க வெளையாடுங்க ஃப்ரீயா இருங்க எப்போனாலு தூங்க ஆனா எப் பனாலு துங்குணு இல்ல பத்து மணிக்குள்ள துங்கணு அது நா ஸ்டிட்டு எ பொண்ண அன்னைக்கி காலைல எழுப்புறே நாளைக்கு ஸ்கூல் போனு ரெண்டு மூணு நாளா பிராக்டிஸ் பண்னு சீக்கிரமா எந்திரிங்க சிக்ஸ் தேர்ட்டிக்கு எந்திரிங்கனா நா ஃபை தேர்டிக்கு எந்திரிசிருவே ஃபைவ் தேர்ட்டிக்கு எழுந்திச்சிட்டு வெளிலலா பெருக்கி கோலம் போட்டுட்டு கொஞ்சோ வாக்கிங் போவே, ஏனா மார்னிங் ஏர்லி வாக்கிங் வந்து ரொம்ப நல்லா இருக் து ஏனா அந்த வாக்கிங் வந்து என்னனா ஒரு அஞ்சரக் கிட்ட ஒரு ஆறு மணிக்குள்ள பாத்திங்கன்னா ஆறர மேக்சிமம் ஆறரதா அ ரொம்ப என்ன சொல்வாங்க ரொம்ப காத் காத்து ரொம்ப பரபரன்னு அடிக்காது ஆனா வந்து இ இது மிதமான வந்து காத்து அடிச்சு குளுந்ததா இருக்க மாரி இருக்கு பட் அதுல வாக்கிங் பண்ணப்போ எனக்கு வந்து ரொம்ப மைண்ட் வந்து ரொம்ப ஃபிரஸ்ஸா சேல் ஆகுற வரைக்கு எனக்கு எவ்ளோ நடந்தாலுமே எனக்கு தெரிய மாட்டக்கு ஒரு மண் நேர நா நடந்தாலுமே எனக்கு வந்து சொல்லுவாங்கனா நா ஃபீல் பண்ணல டயர்டா இதுவே நா எட்டு மணி ஒம்பது மணிக்கு எந்ச்சு நடக்கப்போ வெயில நடக்கப்போ வநது எனக்கு வந்து வெயில்ல நடக்கறதுக்கு நார்மலா இருக்கு நெ ழல்ல நடக்குறதுக்கு வித்தியாச இருக்கு அதனால வந்து தல சுத்து மாரி வந்துரு அதனால நா ஏழு மணிக்குள்ள நா வீட்டுக்கு வந்துட்டு அதுப்பற கொழந்தை எல்லா எந்திங்ககாட்டிலு எல்லா ரெடி பண்ணி வெச்சிடுவே அவட்ட சொன்ன மம்மி லீவு தான ஏ மா எந்திரிக்கிறிங்க இல்ல நேரத்த வீணாக்க கூடாது இதுவே நீ நாளைக்கனா காலைல எந்திக்கணு யோகா பண்ணணு அதுக்கப்பற கொஞ்ச ஏதா புக்ஸ் வச்சு ரீடு பண்ணிட்டு அதுக்கப்புறந்தா நீ சாப்ட்டு ஸ்கூல் போணு அந்த மாரி நா சொல்லி குடுத்துட்ருக்கே கொழந்தைகள்ட்ட வந்து நேரத்த வந்து காலம் பொன் போன்றது அதனால வந்து என்னைக்குமே நேரத்த வந்து வீணாக்க கூடாது அப்டின்னா எ கொழந்தைட்ட நா சொல்லி குடுத்துட்ருக்க ஏன்னா தினசரி வேலயை வந்து நம்ம பொழுதுமே திட்டமிட்டு செய்தால் மட்டும்தான் நேரத்தை வந்து வீணாக முடியு இது போக மட்டு இல்லாம என்ன ஆகுது அப்டின்னா நம்மளோட சோம்பறித்தனம் இருக்குல்லா சோம்பேரித்தனமு அப்புறோ எதோ கால தாமதமாக நேரத்த வந்து வீண் அடிக்காம இருப்பதனால ஒவ்வொரு நேரத்தையு வந்து நம்ம என்னால ஏதாவது ஒரு இப்ப நீங்க சொன்னீங்க போன் பாத்து நம்ம எல்லா டைம் வேஸ்ட் பண் றோ உண்மைக் கி நடக்கு நானுமே சில நேரம் ரொம்ப வேலையெல்லா முடிச்சு போறம் செரி என்ன பண்ணே அப்டின் சொல்ட்டு ஒரு போன பாத்து நம்ம அந்த ரீல்ஸ் தா பாப்
கண்டிப்பா அதுலயே நெறைய பயனுள்ளது இருக்கு அ ஆமா ஆமா ஆமா ஆமாங்க அதா நம்ம போன் பாக்கறதுலயே நெறைய பயனுள்ளதாவு பாக்கலா ஒரு நியூஸ் பாக்கலா அன்றாட செய்திகள தெரிஞ்சுக்கலா ஒரு பொது அறிவ வளத் த்துக்கலா ஆனா நம்ம போயி ஏதோ ஒரு ரீல்ஸ் பாத்து அந்த மாரி இதுல தா நேரத்த செலவழிக்கிறமே தவிர நல்ல நம்ம உபயோகப்ப வகையில நேரத்த செலவழிக்கிறது இல்ல
கண்டிப்பா தோழர் இத பத்தி நம்ப நாளைக்கு டீட்டெயலா பேசலாம்